அதுக்குள்ள ஒரு காபி குடிக்கணும் போல இருந்ததுங்க போய் வச்சு
உஹ் அதான் எங்க வீட்டுக்கு வீட்டுக்கரு வேற கூப்பிட்டாராங்க கொசு மருபு இது பண்றதுக்கு
செரிங்க
அதுக்கு போயிட்டேன் ஆமாங்க இங்க பக்கத்தலயே சாக்கட போதுங்களா நிறைய கொசு ஏதோ மேல் வீடுங்காட்டி பிரச்சனை இல்லைங்க கீழ் வீடுன்னா உள்ளயே இருக்க முடியாது
ஆமா கண்டிப்பாங்க கொசு கடிச்சா அப்புறம் ஒரு ஒவ்வொருத்தருக்கு புண்ணு வந்துரும் இல்லைன்னா கடிச்சிக்கிட்டே இருக்கு தூக்கமே வராது
ஆமா உங்க ஊர்லயெல்லாம் மின் சரம் இருக்குதுங்களா இல்ல அப்பப்ப போய் போய் வருதுங்களா
ஐயோ எங்க ஊர்லல்ல கரண்டே போகாதுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சியோட சிஎம் இருக்கறத புடிக்காமங்க இந்த எதிர்கட்சிக்காரங்காம் என்ன பண்றாங்கு தெரியுங்களா எங்க எம்எல்ஏ வேற ஆளுங்கட்சி ஜெயிச்சிருக்கறாங்க ஜெயிச்ச அன்னேக்கே அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க டார்ச்சர் பண்றதுக்கு வேண வேணும்னேங்க வாரத்துல ஒரு நாள் தாங்க தண்ணியே வருது ஏதாவது ஒரு ஏரியால போய் என்ன பண்றாங்க இந்த எதிர்க்கட்சிக்காரங்க போய் வேணும் வேணுனங்க இது சும்மா பேசணுங்குறதுக்காக சொல்லலைங்க அவ்வளோ கடுப்பாகுதுங்க ஏதோ ஒரு இடத்துல போய் என்ன பண்றது நைட்டோட நைட்டா குளியை தோண்டிங்க குடிக்கிற தண்ணி பைப்பு வருறதுல்லங்க பெரிய பைப்பா இருக்குற இடத்துல போய் ஏதோ ஒரு இடத்துல போய் உடச்சு வுட்றாங்க
அதுதாங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா அவங்க அவங்கள பத்திதான் யோசிக்கிறாங்கள தவிர மக்கள் தண்ணி போகுதே உம்
நான் பாக்குறேங்க குழந்தைங்களை ஸ்கூலு கூட்டிட்டு போகும் போது காலையிலங்க அந்த ஏரியால பைப்பே உடையல அப்பதான் ஒரு வாரம் கழிச்சுங்க ஒரு நாலு நாள் கழிச்சு ஆஹ் அப்பதான் தண்ணி வருதுங்க காலையில தண்ணி புடிக்கிறோம் நாலு நாள் ஆச்சு பைப்பு உடைந்துருச்சுன்னு சொல்லி தண்ணி வரலைங்க அப்புற மறுபடியு சாயந்தர ரோஸ் கோ குழந்தைங்க அதே வலிய ஸ்கூலு கூட்டிட்டு போறப்ப பாக்குறாங்க பய்ப்ப குழி தோண்டி உடைச்சுங்க ரோடே ஆறட்ட தண்ணியா ஓடுதுங்க எப்டிதா இப்டி பண்ண மனசு வறதோ எனக்கு தெரிலிங்க
அப்புற அவிங்க குடும்பமு அங்கதானாங்க இருக்குது
அவுங்களுக் கெல்லா என்னங்க வேணுங்கற தண்ணிய வந்து நல்லா ரெண்டு டேங்க் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சிருப்பாங்க அவுங்க எல்லா வந்து இந்த தண்ணி தா குடிக்கணுங்கற அவசியம் இல்ல ஆர் ஓ வாட்டர் வாங்கற அளவுக்கு நறைய காசு வச்சிருப்பாங்க நம்மளுக்குதானே கஷ்டங்க இப்டி ஏதாங்க பண்றாங்க கிட்டத்தட் டு இந்த ஒரு ஒரு மாசமாவேங்க ஆனா அவ சி எம் எங்களுக்ககெல்லா ரொம்ப பிடிக்குங்க நாங்க எல்லா வந்து எல்லாருமே பேசி வச்சு இந்த சி எம் தா வரணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டு எங்க ஏரியா எம் எல் ஏ ஜெயிச்சோன்ன எங்களுக்கெல்லா அவ்ளோ சந்தோஷ
செரிங்க அப்புற இப்ப அவுங்க ஏதாவது எடுக்கலா
அவுங்க தாங்க அவுங்க அவுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணு நினைச்சி அவுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப பைக் ஒடைஞ்சதானா இன்னிக்கே சரி பண்ணோ அப்டின் நினைச்சி அடுத்த நாள் கூட சரியெல்லா பண்ணிற்றாங்க இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா வேணு வேணுனே இவங்க பண்றாங்களா அப்டின் டு இது சரி பண்றதுக்குள்ள இன்னொரு இடத்துல உடைச்சிறாங்க
அது இல்லன்னா அங்கங்க இந்த கேமரா மாட்டின்னுங்க எவ எவ ஒ ஒடைக்கிறானோ அப்டியே புடிச்சி கொண் போய் காவல் நிலையத்துல தள்ளிரணு
கண்டிப்பாங்க அப்புற பாருங்க வேணு வேணுனே என்ன பண்றது இந்த கரண்ட் ஒயர பிச்சிங்க ஏதோ ஒரு எடத்துல போற ஒயர பிச்சி அத வந்து மரத்து மேல தொங்கவுட்டுட்டு வந்துற்றானுங்கே
அது எங்காவது கொழந்த ஈர் போது அந்த ஒயர் கீழ் உழுந்துச்சி கொழந்தைங்க இரு
ஆமா இப்ப வந்து பாத்தோம்னா இப்ப இப் இப்பதா வந்து நறைய எடத்துல அந்த மாரி ஆயி நறைய கண்டுபிடி ச்சி நீ இதுக்கப்புற எவனாது வந்து கரண்ட்ல கை வச்சா என்ன நடக்குன்ன தெரியாதுன்னு மெரட் நாங்க
செரிங்க
அதனால இப்ப இந்த கரண்ட் பிரச்சன போனோவுன்னே இது
செரிங்க
அ பயங்கரமா ஏதோண்ணு பண்ணி கிட்டே இருக்கிறாங்கங்க அந்த எம் எல் ஏ வேற ஒரு லேடிங்க அதனால முன்னாடி வந்து எதிர்கட்சியோட எம் எல் ஏ வா இருந்தவங்க எம் எல் ஏ வாவே இருந்தாங்க இப்பதா வந்து இப்ப ஆளுங்கட்சியோட எம் எல் எ வந்து எம் எல் ஏ வா இருக்குறாங்க அவரு வந்து பயங்கரமான கொஞ்சோ ரௌடீசத்தோட இருக்கிறாளு இவுங்க வந்து இப்பதாங்க புதுசா வராங்க அவுங்கள ஒரேடியா எதிர்த்து பேச னாலு கஷ்டோ சொல்லிட்டு என்ன பிர ச்சனையு அத மட்டு சரி பண்ணனு தா முடி க்கிறவ இப்டியெல்லா இவுங்க கொடைச்சல் குடுப்பாங்கன்னு இப்பதாங்க தெரிது
புரிது.
பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்க படுறாங்கல்ல யோசிக்கறது இல்லங்க இவுங்க.
அதேதான நெறைய பக்கோ இதேதா நடக்குது.
ஆனா எல்லாரு என்ன நெனச்சுக்கிறாங்க அப்டின்னா வேணு வேணுனே. இந்த ஆட்சியில வேணு வேணுனே இவுங்க வந்து. தண்ணி குடுக்கல இவுங்க வந்ததுக்கு அப்புறோதா கரண்ட் வர்ல அப்டிங்கல்லா நெனச்சுக்கிறாங்க கண்டிப்பா அதெல்லா கெடையவே கெடையாது இப்ப இதெல்லா நாங்க கண்ணுல பாக்கற கேட்டி அப்பப்ப ஒரு விஷ். இப்டியே இருந்தோ‌நாங்க நம்ம ஆளுங்க வந்து சுத்தி சுத்தி அங்க இருக்கிறங்க கேட்டி இந்த மாரி இவுங்க ஏதோ ஒரு திருட்டு வேல பண்ணானுங்கன்னா. அப்பவே ஏதோ ஒரு எடத்துல பதிவுயாருதுங்க அப்பவே பேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாத்தலையு போட்டுட்டுறானுங்க. கண்டுபுடிக்கிறங்கேட்டி பரவாயில்லங்க. இல்லன்னா இது கண்டிப்பா வந்து சிஎம் மேலதான்னுங்க தப்பு. அப்பகோ.
ம்‌ ஆமா இப்ப எல்லா பலியுமே அவர் மேலதா உழுந்துட்டு இரு. ஆஹ.
ஆனா உண்மையாலுமே வந்து நல்ல ஒரு ஆட்சிதா குடுத்துட்டு இருக்குறாப்டி. அவரோட போக்குல வுட்டுட்டு. இவுங்களோட தொந்தரவு இல்லன்னா கண்டிப்பா நல்லபடியாவே இருக்கு.
பாப்போ அவுங்களையும் இனி என்ன பண்றாருன்னு பாப்போ. கொஞ்சோ இந்த இதுக்கெல்லா ஆ கொஞ்சோ வந். இந்த அ பல அரசுபரிட்சை எழுதுறோமுல்லங்க அதுக். கெல்லாமே கொஞ்சோ நெறைய பேருக்கு அந்த ஜாதி வயிசு. சதவீதம் போடுறாங்கள அதெல்லா.
ஆமாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா நீங்கச். சொல்றது வந்து இடஒதுக்கீடு பத்தி. பேசுறீங்க கண்டிப்பா இடஒதுக்கீட்ல வந்து மாற்றம். கொண்டு வரலா. பழைய சிலபஸ் கொண்டு வரணுங்க அத பத்திதாங்க எல்லாரு பேசுறாங்க. எங்க அக்கடாமியோடஸ். சார் கூட போய் நேராவே. தலைமை செயலகத்துல போயி அ இவரு கல்வித்துறை அமைச்சர்கிட்ட அதுக்கப்புறோ அங்க இருக்கக்கூடிய நெறைய அமைச்சர்கள் கிட்ட எல்லா இந்த மாரி இப்ப கொண்டு வந்த சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால வந்து மாணவர்களுக்கு தகுந்த மாரி தமிழ் சிலபஸ் மட்டும் மாத்துங்க. அப்டின்னு சொல்லிட்டு கோரிக்க வச்சிருக்கறாப்டி. ஆ அவர் வந்து என்ன சொன்னாப்டி அப்பட்னாங்க இது வரைக்கும் ஒரு அமைச்சர எல்லா பாக்குறதுனா ரொம்ப கஷ்டோ சாதாரணமல்லா பாக்க முடியாது. அவருட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கற. லஞ்சம் வாங்கிதா பாக்கணு ஆனா இவர்கிட்ட போயி ஈசி. ஈசியா நாங்க வந்து அணுகி இவர பாத்துட்டு வன்ட்டோ.
அதாதாங்க ஆ முன்னாள் சிலபஸ்னா நம்மளே கூட எழுதலாங்க.
கண்டிப்பா இப்ப இருக்கிற சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா அது. தமிழ் சிலபஸ் புக்க படிக்கிறதா வெளிய படிக்கிறதானே தெரியலுங்க அப்படி இருக்குது சிலபஸ். கண்டிப்பா ஒரு சிலபஸ் பத். பத்தி ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா
அதுங்க போனத தடவை இப்ப இருக்கிற எதிர்கட்ச பண்ண வேலையில சிலபஸ் மாறுச்சுங்க கவர்ன்மெண்ட் பத்தி
ஆமாங்க அவங்கதாங்க சரியான வில்லங்க இந்த கவர்மெண்ட் பருச்ச எழுதுறங்க எல்லாத்துக்கும் ஆட்சிக்கு வந்த வருத்துக்கு ஒரு லட்சம் வேலை கொடுக்குறேன் மூணு லட்சம் வேலை கொடுக்குறேன்டு ஆட்சிக்கு வந்த அப்ப கூட நடத்தல மூணு வருஷமா எந்த எக்ஸாமும் நடத்த கடைசி ரெண்டு வருஷம் எக்ஸாம் நடத்திட்டு நாங்க எவ்வளவு வேக்கன்சி பில் பண்ணிருக்கோம் பாருங்க நாங்க வந்து எத்தனை பேருக்கு வேலை போட்டு கொடுத்தருக்கோம் பாருங்கன்னன்ட்டு வேலையே வாங்க முடியாத அளவுக்கு சிலபஸ் டப் பண்ணி விட்டான்
அதான் அதான் இப்ப எங்க இதுஇல்லங்க பக்கத்து விட்டக்கா வங்கியில வேலில நின்ன தனியார் வங்கி மாசம்பத்தி த்தீங்கன்னா எண்பதாயிரம் சம்பளம்
செரிங்க
அப்போ உட வேலவுடும் போது அறுபதாயிரம் சம்பளமா எழு அறுபத்த இல்ல எண்பதாயிரம் தான்
செரிங்க
எண்பதாயிரம் சம்பளங்க வே வேலை போயிட்டு இருந்தாங்க அது ரொம்ப மன அழுத்தமா இருக்குதுன்னு அத கவர்மெண்ட் பர்சைக்கு படிக்குறேன்னு
செரிங்க
எணம்பதாயிரம் ரூபாய்லையையும் தூக்கி போட்டு வந்து அதது விட்டுருந்தா அடுத்த ஒரு வருஷத்துல மே மே மேலாளரு
அந்த அளவுக்கு போக வேண்டியது
ஆமா அப்புறம் இவங்க விட்டுட்டு நான் கவர்மெண்ட் பரிட்சைக்கு படிச்சுன் பாஸ் பண்ணிடுவேன்னு வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் வீட்லயே இருந்து வேலைக்கு ட்ரை பண்ணேங்க
செரிங்க
கிடைக்கவே இல்ல ஒரு மார்க்ல போயிடுச்சு ரெண்டு மார்க்ல போயிடுச்சு ஆனா முதல் முதல் பரச்சையேயே ஒரு மார்க்கலேயே ரெண்டு மார்க்கலயே தான் போச்சு
இவங்க அந்த அளவுக்கு வந்து அதாவது எப்படின்னா எளியவர்கள் யாருமே வந்து வரக்கூடாது இப்ப குரூப் போர்னா அத வந்து பத்தாம் வகுப்பு தர மட்டும்தான் அதுல என்ன இருக்கோ அதை வச்சு எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும் இவங்க கரூப் போருக்கே டிகிரி லெவல் கொஸ்டின் எடுத்தா எங்க போய் பாஸ் பண்றதுங்க
அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க உம் ஒரு மார்க் ரெண்டு மார்க் அப்படிதான் போச்சுங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கா ஆஹ் இவனுங்க மறுபடியும் சிலபஸ் மாத்திட்டே இருந்தானுங்க மறுபடியடிதான் மாத்திட்டானுங்களே மாத்தனதுக்கு அப்பறம் அவங்களே ஒரு பச்சி எழுதிட்டு இல்ல இது
ஒத்து வராதுனு போயிட்டாங்களா
உசே ப் போயிட்டாங்க
ங்க மறுடியும் வேலைக்கு போயிட்டாங்களா
இல்லைங்க அதா பாஸ்ட்டூஅந்த அரசாங்கத்திலயே ஃபர்ஸ்டூ பரிசய கிளியர் பண்ணி ரெண்டாவது பரிசைக்கு போயிட்டாங்க
பரவால்லங்க
அப் போயிட்டா அதுல கஷ்டமா இருந்தது அதுதான் உட்டுடாங்களே அதான் கஷ்டமா இருக்குதுன்ட்டு அப்புறம்ந் சிலபஸ் மாத்தி விட்டானுங்க இவன் அதுக்கப்புறம் சிலபஸ் மாத்தனது அப்புறம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு பரிச் எலுதுனாங்க எலுதிட்டு த இது எனக்கு கொ ஒத்து வராதே மொத்தமா மாத்திட்டானங்க நான் இவ்ளோ நாளா பயிற்சி எடுத்தது வேற மாரி இப்ப இதுக்கு பயிற்சி எடுக்கணும்னா எங்க போறதுன்டு ரொம்ப நேரம் ஆகும்ட்டு அவங்க ஒரே இதான் நான் படிக்கல நான் திருப்பி வேல க்கு போறன்னு அப்புறம் வேற ஒரு வங்கில போய்
செரிங்க பரவாலங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு இப்ப வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்புன்னா ஓரளவுக்கு கண்டிப்பா வந்து முயற்சி செய்யறவங்க ஜெயிக்கிற மாரியான ஒரு சிலபஸோ ஒரு எக்ஸாமோ இருக்கணும் இப்டி வர்றவங்க எல்லாம் பாத்து பயந்து ஓடுற மாரி இருந்தா கீழ்நிலைலா இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்டிதான் ஒரு மேல வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்
ஆ அதே தான் எங்கிங்க அவங்க இட ஒதுக்கீட்டுலயு மா சில சில இது போட்டுறாங்களா சில இது வந்து போடுறது இல்ல ஆன் னு அந்த அவங்க போட்ட இடஒதுக்கீடல இப்ப நூத்தி ஐம்பது நூத்தி அறுவது இருக்குவங்க உள்ள போயிடுறாங்க நம்ம நூத் நூதீ எண்பது நூத்தி தொண்ணூறு எடுத்தாலும் அ அ அதே மாரி அதான் அந்த மாரிலா இருக்குது அனா அது நல்லதுதான் இடஒதுக்கீடு அவங்களுக்கு நல்லதுதான் ஆனா அ தே மாரி நம்மளுக்கோ மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்ல்லய ஒத்தருகு குடுத்து ஒர் திருகுட்டா ஏனா மத்த விஷ குயோனா நீங்க பரவாயில்ல எனா ஒருத்தருக்கு தோட்டோ இருக்கும் ஒருத்தருக்கு தோட்டோ இருக்காது அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னுருக்கும் இருக்காது ஆனா படிப்புன்றது எல்லாத்துக்கும் பொது தானே நீங்க அப்புறம் பள்ளி பள்ளிக்கூட இதலயே பொது தான் எல்லாரும் சமமா இருக்கணும்னு தான் எல்லாத்துக் கும் நாங்க வந்து சீருடயே தரோம் அப்டி இப்டின்னு பேசிட்டு அப்புறம் இடம் ஒதுக்கீடு மட்டும் படிப்புல கொண்டு வரது தப்புதாங்க
கண்டிப்பாங்க ஆனா நீங்க சொல்ற இந்த விஷயத்த வந்து ஒரு நாள்ல மாத்த முடியுமனா கண்டிப்பா மாத்த முடியாது
அது மாத்தவே முடியாதுங்க அது நம்ம ஏனா அவங்கனால படிக்க வக்க ம் படிக்க வக் க முடியாது ஒரு சிலர்னாலன்றதுனால அ ஒரு சிலர் பின்னாடி போறாங்க ஒரு சிலர் படிக்க வெக்க முடியும்ன்றதுனால முன்னாடி வராங்க அந்த மாரி இருக்குது ஆனா அவங்க அத கருத்துல வச்சு அவங்க இடஒதுக்கீடு பண்றாங்க ஆனா படிப்புன்னு பாரக்கும்போது நம்ம மாணவர்கள வச்சு யோசிக்கும் போது நான் கொஞ்சம் தப்பு தானே
போது மார்க் அடிப்படையில கொடுக்கலாம் இல்லன்னு நான் சொல்ல இப்ப வந்து இவங்க இடஒதுக்கீடு படியே பார்த்தாலோ இப்ப வந்து கீழ்ல இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்தோம்னா அதிக அளவு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க இவங்க வந்து என்ன யோசி லாம் அப்டின்னா இல்ல என்னோட கருத்து சொல்ற கேளுங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா ஆல்ரெடி அவங்க குடும்பத்துல யார ஒருத்தரு கவெர்மென்ட் ஜாப்ல இருக்காங்க அப்டிங்கற பட்சத்துல அந்த கீழ்நில இருங்களுக்குடுக்க வாய்ப்பை கான்செல் அவங்களும் பொது போட்டிலவரட்டும் இப்ப அவங்க வீட் யாருமே வந்து கவர்மெண்ட்ல இல்ல அப்டிங்கிற பட்சத்தில அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கல தப்பு
தாராளமா குடுக்கலாங்க இப்ப என் என்னோட கருத்து என்னன்னா நீங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் குடுங்க நாங்க தப்புசொல்லல ஆனா இப்ப நான் இந்த மேல சில பேர் பிரிச்சுட்டிரிங்க இருக்கீங்கல்ல அவங்களும் அவங்களயும் நிறைய சொத்து இல்லாம சொ இல்லாம பணம் கட்ட முடியாம எப்ப இருப்பாங்கல்ல
கண்டிப்பா பேருக்கு மேல்நிலையில வந்து இருக்கறாங்க ஆனா அவங்களும் வந்து பொருளாதாரத்து அடிப்படைல பாக்கும்போது அடித்தட்டு நிலையில இருக்கலாம் அவங்கள அவங்களையும் யோசிச்சு கண்டிப்பா பண்ணணுங்க
வீட்டு கம் வீட்டு கம் வீட்ல ஒருத்தர் அரசாங்க வேலைல இருந்தாங்கன்னா அடுத்த தடவ அவங்க பொது நீங்க சொன்ன மாரி அந்த மீதி மறுபடியும் எழுதுறவங்க பொது இதுல வந்து வரணும் அப்டி வேணா பண்ணலாம்
அப்டி வேணா கொண்டு வரட்டுங்க பாப்போம் ரெண்டு பேரும் நல்லபடியும் சொன்ன கருத்த ஏதாவது கவர்மெண்ட் எனக்கு து காது கேட்டு பண்ணச்சுன்னா சந்தோஷங்க சேரிங்க ஆஹ் சேரிங்க